ஏ
நாங்களாங்க எங்க வெளிய வந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தோங்க நல்லா இருந்துச்சு நீங்க
ஓ அப்படிங்களா நாங்க இன்னைக்கு காலையில ஃபு கோயில் போய்ட்டு ஃபங்சன்ங்க அங்க போய்ட்டு ட்டு போய்ட்டு அதனால வந்தோ அதனால கொஞ்சம் நல்லா போச்சு இன்னைக்கு நாலு
செரி செரிங்க செரி செரிங்க ஆமாங்க காது குத்து ஃபங்க்ஷன் ன்னா கெடா வெட்டு தாங்க இருக்கோம் என் பையனுக்குமே நாங்க உம் காது குத்த போது கெடா வெட்டனோங்க நல்லா ஒரு அசைவ உணவு வந்து சாப்பிட்டு ஒரு திருப்திங்க ஆனா என்ன தான் நம்ம நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன் வரும்போது அந்த அளவு சாப்பிட முடியாது ஆனா அடுத்தவங்க வீட்டு பங்க்ஷன்னா போனோனா நல்லா வேழுத்து கட்டுவாங்க நீங்க என்னக நல்லா சாப்பிட்டீங்களா என்ன போட்டாங்க
ஆமா தாங்க எங்க பையன் காதுகுத்துக்குமே கிடா இருந்து போட்டோம் அதெல்லாம் ஃபுல்லா ஓடி ஆடி அலைச்சல்லயே நம்ம எங்க போய் சாய ரெஸ்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு என்மே அன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கெடா வெட்டீங்கன்னா ஒரு கோயில் தாங்க பின்னா வயல்வெளி நடுல கோயில் அப்புறம் கெட வெட்டனாங்க அப்புறம் மட்டன் அப்புறம் சிக்கன் அப் அப்புறம் பிரியாணி போட்டிருந்தாங்க கொஞ்சம் குழம்பு ழம்பு அந்த இருந்துச்சுங்க நல்லா கூ கூடோம் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப வெயிலா இல்ல அதனால இன்னைக்கு எப்டியோ போச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு
சரி சரிங்க ஆல்ரெடி நானே பசில இருக்கேன் நீங்க
ஆங்க ஆங்க ஆல்ரெடி நானே பசியில இருக்கேன் நீ நீங்க வேற பிரியாணி மட்டன்னு சிக்கன்னன்றீங்க எனக்குமே பசி வந்துருச்சுங்க இப்போ பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு
ஆ அதான் பிடிக்காது எல்லாத்துக்குமே புடிச்ச ஒரு பத்திலா
உம் பிரியாணியிலயே நிறைய வெரைட்டி இருக்குங்க எந்த வி பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
இ பாத்தீங்கன்னா நம்ம சீ பிடிக்குங்க அது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க த்திருக சம்பாலை செய்யற எல்லா விதமான பிரியாணி இன தா ரொம்ப பிடிக்கும் ஆனா என்னன்னா அஹ் ஒரு சில பக்கம் எல்லாம் வந்து என்னன்னா ஆஹ அது வந்து என்னன்னா அது ஒரு சில அதுக்கு பிடிக்க அந்த ஒரு பஃளேவர் வந்து சீரக சம்பாளை நல்லா இருக்கும் சாப்பிடுறது இது நா பண்ண ஓபன் பண்ணும் போது ஒரு நல்ல வரும் அப்படின்னு தோணும் ஆனா அது பட்ஆனாலும் அந்த ஒரு வாசம் வந்து நம்மள இருக்கிற அளவுக்கு எனக்கு இருக்காது ஆனா ஆன அதுவும் சாப்புடுறாங்க விரும்பியும் அது சாப்பிடுறாங்க
ஆமாம் ஆமாங்க அது செய்யறது பொறுத்துங்க நம்மக்கோ
பேசி இருக்க உம்
உம் அது பாஸ்மதியும் வந்து பாத்திங்கன ஒரு சில இடத்துல நல்லறாங்க அது நல்லா செய்யும்போது ஒரு டேஸ்டு நல்லாகொடுகும் ஒரு டம்ளருக்கு இல்ல ஒரு ஆலக்கு வந்து நம்ம வந் போட்டோனா அது ஒன்னுஸ்ட்டு ஒண்ணு நம்ம ஊத்தனும்னா தண்ணி வந்து உதிரி உதிரியா வரு நல்லா இருக்குங்க இப்ப சீரக சம்பா வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ்வலா எப்டி செய்வேன்னா ஒரு கிளாஸ்கு ரெண்டு கிளாஸ் ஊத்துவேன் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ்கு ஒன்றட கிளாஸ் ஊற்றுவாங்க ஒன்றரை கிளாஸ் ஊற்றுறவங்க ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றவே நான் சிம்ல வச்சு தம் தம் வைப்பேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் வச்சேன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கங்க இன்னொன்னு ஆம்பூர் ஸட் ஆம்பூர் ஸ்டைல் வந்து நம்ம சீரக சாம்பா பிரியாணி தான் அங்க ரொம்ப எனக்கு வந்து புடிச்சது அது வந்து பா்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா போடாம இஞ்சி பேஸ்ட் தனியா பூண்டு பேஸ்ட்ட் தனியா அதுக்கப்புறம் இந்த வர மிளகா இருக்குல்ல அதை வந்து நம்மளுக்கு தேவை காரத்துக்கு தேவையான அளவு நம்ம ஊற வச்சுட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு போடுவாங்க அது ஒரு யுனிக்கா இருக்கும் இப்ப நம்ம சும்மா மசாலாவை போட்டு பிரியாணி செய்யாம இந்த மாதிரி நான் எப்படி சொல்ற பெருசா மசாலா இல்லாம வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சுே இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது சுவை வந்து அந்தளவு சூப்பராக இருக்கங்க எனக்கு அப்புறம் இந்த திண்டுக்கல் சைடு பிரியாணியுமே ரொம்ப பிடிக்குங்க நல்லா இருக்கங்க உங்களுக்கு திண்டுக்கல் பிரியாணிலாம் சாப்பிடட்டுரு
ஆமாமாங்க நான் ஒரு தடவை ஆங் அப்படிக்கது நாங்க ச்சில்லி வந்து து அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அங்க போயிரு மலை ஏன்னா திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மலை நக்கிற இடங்கள் வந்து அதிகம் மார ஒன் டே ட்ரிப் மாறி போலா அப்டின்னு சொல்லிட்டு நம் மலை ட்ரிப்புகளுக்குலா போயிட்டு கீழ வந்தோ அங்க போயிட்டு வரும்போது பத்தீங்கன்னா அது கடைல நல்லா இருக்கு பிரியாணி அப்டி நாங்கனா ஒரு நாலு மணி சாந்தரோ நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா சாப்புட்டா மறுபடியு வந்து என்னன் அனா நைட்டுக்கு இத வாங்கிட்டு போயிறலா அப்டின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கே மறுபுடியு எப்படா சாப்புடுவோ அப்டின்ஸ்ட்டு இருக்கும் போதே கார நிப்பாட்டி அங்க எ எறங்கி ம இவ்ளோ டேஸ்ட் சூப்பரா இருந் சு அவங்க பண்ண வந்து உண்மயாலுமே ஒர்த்துதா அவங்க ரொம்ப ஹைப் குடுக்குற மாறி எங்களுக்கு தெரிஞ்சுது சொல்றாங்க இந்த கடைய அப்டிங்குற மாரி தெரி
ம் இல்ல பொதுவாவே திண்டுக்கல் பிரியாணி வந்து நெறய பேருக்கு விரும்பி தா சாப்புடுவாங்க திண்டுக் கல் ஸ்டைல் பிரியாணி வந்து நெறய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அத நம்ம சரியான கடைய பாத்து நம்ம சாப்படும்போது அந்த சுவை வந்து நல்லா இருக்குங்க நீங்க சொன்னவொனே தா எனக்குமே ஒரு விஷ்யோ ஞாபக வருது நாங்களே ஒரு வாட் சு சுற்றுலா போம்போது நாகர் கோயில் பக்கோ வந்து பாத்தீங்னா ஒரு ஹோட்டல்ல போய் நாங்களுமே பிரியாணி சாப்டோ அது வந்து பாத்தீங்னா இந்த பாஸ்மதி ரைஸ்லதாங்க பண்ணி இருந்தாங்க ஆனா சிக்கன்லா அவ்ளோ சாஃப்ட்டா வெந்து இருந்துதுங்க ரொம்ப வந்து சாப்பிடவே அவ்ளோ வந்து டேஸ்ட்டா இருந்தது அ யா அது கூட வந்து சைடிஸ்க்கு வந்து பத் திங்ன்னா இந்த இதுவு கொடுத்திருந்தாங்க பச்சடி வந்து ஒ அ சில எடத்துங்கள்ளாம் தயிர் பச்சடி ஒழுங்காவே குடுக்கறது இல்லங்க ஆனா அங்க பாத்தீங்னா நல்லா ஒரு அந்த பொடி பொடியா நல்லா நறுக்கி அந்த வெங்காயத்த போட்ருந்தாங்க அதுகப்றோ லைட்டா பச்ச மொளகா அதுவுமே பொடி பொடியா நறுக்கி போட்ருந்தாங்க அஹ் அது கூட பத் தீங்னா இந்த இதுவெல்லா போட்ருந்தாங்க தக்காளி கொஞ்சமா போட்டுட்டு அதுக்கப்றோ இந்த எ என்ன சொல்லுவோ இந்த வெள்ளெரிக்கா இருக்குலங்க அதுவுமே பொடி பொடியா போட்டு கேரட்ட துருவி போட்டு அது தயிர் பச்சடி அத ஒரு டிஷ்ஷாவே சாப்புலா கூட கொஞ்சோ வந்து நம்ம இந்த காராசேவ் போட்டோன்னு வச்சுக்கோங்க அதுவே ஒரு இதுவா சாப்புலாங்க அந்த மாறி இருந்தது பிரியாணியு நல்லாருந்தது உம் அஹ அந்த கத்திரிக்கா ரைத்தானு ஒன்னு கத்திரிக்காலயே ஒன்னு செய்வாங்க ரைத்தா கெடயாது ரைத்தா வந்து தயிர் அஹ் கத்திரிக்காலே ஒரு தொக்குமாறி செய்வாங்க அதுமே சூப்பரா இருந்துதுங்க நெறய இப்ப நீங்க எனக்கு என்னனா வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட் டிலா நான்வெஜ் சாப்டாதாங்க அந்த வாரமே போன மாறி இருக்கு வெஜ் டேரியனே சாப்பிட்டா அந்தளவு
ஆம் கரெக்டா சொ சொன்னீங்க என்னது நெறய தேடி அப்டி தாப்பா சாப்புடுவோ அந்த மாறியு இருக்கூ ஒரு ஒரு கட்டத்துல வந்து வய் அப்டியே அப்றோ
உஹ்
அது அப்றோ கம்ப்ளி ட்ரா வெஜ் அப்டிதா இங்யு போயிட்ருக்கு ஆமாங்க அப்றோம் போயிட்டு அந்த பயணங்கள்ள ஆ அப்புடிதே
அஹ்ங்க நானு வந்து பாத்தீங்கனா அதா சொன்னனேங்க நாகர்கோயில் பக்கோ தா போயிருந்தே அங்க வந்து அங்க ஃபால்ஸ் இருக்குங்க அங்க போனோ நாங்க என்ன பண்ணோ வாடகைக்கு வண்டி எடுத்துட்டோ ஸ்கூட்டி அந்த ஸ்கூட்டிலியே தா போனோ போய் வந்து பாத்தீங்கனா உம் உம் ஓ அந்த என்ன என்னது வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து போய் பாத்தோங்க அங்க வந்து நல்லா இருந்திது குளிச்சிட்டு அங்கே வந்து நெறைய சூடா வந்து வித்துன்னிந்தாங்க அங்கே வந்து சாப்டிட் டு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்க ஸ்நாக்ஸ் வெளியே வந்து சூடா அந்த ஸ்வீட் கான் அந்த மாரிலா வித்துட்டு இருந்தாங்க சாப்ட்டுட்டு அப்புற பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆ ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டல்க்குள்ள போய் அங்க வந்து ஒரு கேரளா மீல்ஸ் தா இருக்குனு சொல்லிட்டாங்க ஏன்னா நாகர் கோயில் பக்கோல்லா கொஞ்சோ கேரளா மீல்ஸ்ல்லா‌ நெறைய சாப்டுவாங்க போல இருக்குங்க சோ அதனால அது கொஞ்சோ அரிசி வந்து அந்த மட்ட அரிசி தான அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சுகருக்குமே ரொம்ப நல்லது அந்த அரிசி தாங்க வித்திட்டு இருந்தாங்க செரி நம்ளுக்கு பழக்கோ இல்ல இருந்தாலூ வந்து சாப்டும் போத் நல்லா தா இருந்தது கொஞ்சொ சின்ன வயசா இருக்கும்போது அந்த அளவு விரும்பி சாப்ட மாட்டோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்ட அரிசி வந்து சாப்பிட போது ரொம்ப சாஃப்டா வேக வச்சிருந்தாங்க நல்லா இருந்ததுங்க நீங்களு வந்து மட்ட அரிசி வந்து எடுத்துக்கோங்க அப்புறமா நாங்க எங்க வீட் வீட்லே வந்து பாத்தீங்ன்னா வாங்கிட்டோ ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு அப்றோ அதுவுமே வந்து ரெண்டு மண்நேர ஊற வ டு விசில் விட்டோனா குக்கர்ல சூப் அப்றோ வெந்துடூ அதுமே நாங்க இப்ப வார்த்தில ஒரு வாட்டி எடுத்திக்றோங்க
ஆஹ் பரவாயில் ரிங்க ஆமா எல்லாருமே வந்து என்னன்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சோ ஆ அப்பனா அன்பாலிஷ்ட் ரைஸ் வந்து கொ எடுத்துக்க சாங்க இப்ப இருக்க காலகட்டத்திக்கு நம்ம எல்லாமே கொஞ்சோ பாத்து பாத்துதா சாப்பட வேண்டியதா இருக்குது முன்ன இப்போ வந்து எல்லாமே கொ
அதுதாங்க அரிசிய வந்து கொஞ்சொ கம்மி பண்ணிட்டு பொரியலு அந்த மாய் அஹ் கொழம்பு கூட்டு இதெல்லா நெறைய எடுத்தா வயிறு நல்லா ஃபில் ஆயிடூ நம்ம அரிசி கொழம்புன் சாப்டோனா அத சாப்ட்டுனே இருக்ற மேரி பாதுக்கு காய்கறிகள்ல்லா கொஞ்சோ எடுத்திக்கலாங்க
ஆஹ் அக்கு மாரி நம்ம அதிகமா அந்த நார்ச சத்துகள் இருக்க ஃபோக்கஸ்டா அத எடுத்துக்கணுங்க நா போயிட்டு வந்து எல்லா டயர்ட் ஆயிடுச்சுங்க ஹ அதுக்கப்புற இனிமேல் போயிட்டு நைட் கிட்டு போய் படுத்
ஆமாங்க நைட்டூ நாங்குளும் போய் சமைச்சு சாப்பட்ணூங்க உங்ககிட்ட பேசவே நெறைய இன்ஃபர்மேஷன்ல்லா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றிங்க
மைல்ட் அப்போங்க சந்திப்போ நன்றிங்க
ஓகேங்க நன்றிங்க நன்றிங்க ம்